வணகம் வணக்கம் வணக்கம் மதிய வணக்கம் மேடம்
ஆஹ் மதிய வணக்கம் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க
ட்டு இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா
இல்ல அஹ இனிமே தான் சாப்பிடணும் சமையல்லாம் முடிச்சாச்சி என்ன சமையல் என்ன சாப்பிட்ட்டு இருக்கீங் இங்க
அஹ வேலையில இருக்கு மேடம் அதாவது சாதம் முருங்க கா சாம்பார்
அப்டியா ஓ ஓ செரி செரி ஓக்கே ஓக்கே
ஆஹ முருங்கக்கா ரொம்ப ரியரு பயிர் எல்லா ஃபேம் ஃபிரண்டோட சாப்பிங் போபடும் நீங்க நீங்க என்ன சமைச்சீங்க
நான் இது காய்கு குழம்பு சமைச்சேன் ஹ ஆமா காய் குழம்பு அப்புறம் சாப்பாடு எக்கு அஹ முட்ட ஆவிச்சு முட்ட
கெ மா உங்களுக்கு எத்தன பசங்க மேடம்
அஹ எனக்கு ஒரு பாப்பா தான் ஒன்றரை வயசு மேல ஆகுது பாப்பாக்கு
உம் எனக்கு மூணு பசங்க எனக்கு மூணு பசங்க
அப்படியா மூணுமே பையனா போறேன் அ ஓ சரி சரி ஓகே ஓகே
அஹ பெ பெரியவங்க வந்து நைன்து ஆஹ் பெரியவங்க வந்து இந்த வருஷம் நைன்த் ஸ்டாண்டர்டு பாப்பா வந்து செவன்த் ஸ்டாண்டர்டு கடைசி வந்து தேர்ட ஸ்டண்டர்ட் போ போறாங்க
ஓ சரி சரி ஓகே ஓகே
ஜூன் நாலாந் தேதி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா
என்ன மேடம்
ஜூன் நாலாம் தேதி தான நாங்க ஸ்கூல் ஸ்டார்ட்டு
ஆஹ் ஆமா ஆஹ் ஆமா ஆமா அப்படிங்களாா சரி சரி என்ன பண்ண என்ன வேல பண்ணிட்டு இருக்கீங்க
செஞ்சுட்டு இருக்கோம் மேடம்
ஓ அப்படிங்களா சரி
ஆமாங்க மேடம் நாங்க ஊதுபத்தி ப்பல்ல மிஷின் ஓட்டுறவங்க நாங்க
ஓ கே சென்ட் இது பண்றது இருக்கு எல்லாமே
அங்க ஒருஆபிீஸ்ல தான் போய்ண்ற மாதிரியா வீட்டுல இருந்தே பண்ற வீட்டுல இருந்தே பண்ணலாம ஆபீஸ்லதா போய் பண்ண கம்பெனி
நம்ம வீட்லயே செய்யலங்க மேடம் அது கம்பெனி போய் தான் செய்யணும்ன்றது இல்ல வீ வீல இருந்து கூட நம் செய்யலாம் நம்ம மிஷின் வாங்கி போட்டு நம்ப செய்யலாம் அது வந்து கொஞ்சம் கரண்ட் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும் அதனால நம்மப கம்பெனிக்கு போனா இன்னும் கொஞ்சம்ஈசியா இருக்கும் பேக்கிங் எல்லாம் அந்த இடத்துல வந்து மெக்கானிக்கு பே பேக்கிஙு ஆஹ் அது எல்லாமேன வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்டுங்களோட பேசி விட்டு செய்றதுக்கு
ஆமா ஆமா
அங்க நல்லா இருக்குதுங்க
ஓ சரி நானும் வீட்டுலதான் இருக்கேன் வேலைக்கு இது போல பாப்பா இருக்கததுனால வேலக்கு போக முடியாது என்னால உம் உம் ஆமா ஆமா ம் என்ன பசங்க லாம் வீட்டுல இருக்குனால சண்ட போட்டுதான் இருப்பாங்கள எல்ல
இல்ல இல்ல அதெல்லாம் சண்டெலாம் இல்லஜாலி அ தா ஓ சின்ன சின்ன சண்டைகள் வரும் அவங்களுக்குள்ள அது சமாதானம் ஆய்டுவாங்க ஈவினிங் நாங்க வேல முடிச்ச நாங்கள் எட்டு மணிநேர வேல எங்களுக்குங்க நாங்க வேல முச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆங்கப்பா பசங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அவங்களுக்கு செஞ்சு ச அவங்களுக்கு சா வச்சுட்டு அதுக்கப்புறமா பசங்களோட உக்காந்துட்டு உ இதுல பாட்டு போட்டுட்டு ப்ளூடூத்ல எல்லாரு அப்படிதான் டான்ஸ் ஆடுவோம்
அப்டியா பரவாலயே
பேமிலியோட இருக்குது இல்லிங்க இல்லிங்க மேடம் அப்டி யாரு இல்லங்க மேடம் எங்களுக்கு
ஓ பசங்க மட்டும் தனியா இருப்பாங்களா அவங்க
ஆ இருக்கு அவங்க வெளிய வேலக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு வெளில இருக்கு கோயம்பத்தூர்ல இருக்கு க்க அவரு பசங்க நாங்க மட்டும் இருக்கிறோம் மேடம் அதனால அவங்களுக்கு நம்ம தானே துணையா இருக்கும்
உம் உம் இல்ல தனியா இருந்துப்பாங்களா மூணு பேரும்
இருக்காங்க இருக்காங்க மேடம் பக்கத்துல சொல்லி விட்டுட்டு வந் பசங்க பக்கத்துல இருக்கற பசங்க இவங்க எல்லாம் ஜாலிய விளாடிட்டு இருப்பாங்க
ஓ செரி செ சாப்பாடு சமச்சி வெஸ்ட் வந்துடுவீங்க காலேலயே ஆஹ்
ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் எனக்கு ஒர்க் அதனால காலையிலே எல்லாம் கிழந்தனா அவங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு சமைச்சு வச்சுட்டு பசங்களுக்கு பாப்பா தலைவாரி விட்டுட்டு
உம் ம் உம் செரி செரி இல்லனா எங்கயும் போலயா இல்ல லீவ்ல்லாம் வுட்டாங்கள
லீவெல்லாம் இருந்துச்சு மேடம் பா பசங்களை இப்போ கோடை சுற்றுலா கூட்டிட்டு போயிட்டு வந்தோம்
ஹிம் ஹிம் ஓகே
ஏலகிரி மலேல போட்டோஸ் இருக்கு தீம் பார்க் இருக்கு குழந்தைங்க விளாறதுக்கு அஹ் அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தவங்கள தலகம்பரம் நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் இல்ல இல்ல நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் இருக்கு
ம்.. செரி செரி
போயிட்டு அங்கே இது பண்ணிட்டு அதுக்கப்பறம் தான் ஏலகிரி மலைக்கு கூட்டிட்டு பேயிட்டு வந்தாங்குலே இப்போ ஒகோனைக்கள் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க
இருங்க
அங்க ஒகேனக்கல் திருப்பத்தூர் சைட்ல தானே இருக்கு தர்மபுரி ஆஹ் தர்மபுரி ஓகே
த்தூருக்கா நானு
ஆஹ் செரி செரி செரி நாங்க இங்க போல வீட்டு்லதான் இருப்போம் இங்க நாத்தலா பசங்க தான் இங்க ஒண்டர்லா பன் வேல்டுன்னு இங்க இருக்கு அவங்க வண்டர்லாப் அன்வ எல்லாம் இருக்குல்ல அங்க போய்ஹ சுத்திட்டு ஜாலிய விளையாடிட்டு வந்தாங்க
உம்
ம்
எங்க வீட் வுட்டுல என்னங்க கூட்டிகிட்டு போகலன்னு ஒரே அளுவு செரி அதன டூ டேஸ் லீவ் போட்டு கூட்டிட்டு போயட்டு ஜாலி அவங்களளை இது பண்ணிட்டு இப்ப ஈவினிங் ஆனா வேற ற பசங்கள் எல்லாம் கிரௌண்டுக்கு போகறாங்க ரன்னிங் ரேஸ் க்கு அதுக்கு அதுக்கு எல்லாரும் நம் போறங்கமா அப்படின்றாங்க சரி வீட்டுல இருக்கும் போது போயிட்டோம்
ஓ சரி சரி
விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் சிரி போயிட்டு வாாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஹ சம் உம் அப்புறம்ங்கட
அப்புறங்களா
வேற எங்க நீங்க போலீங்களா பசங்கள
ஆஹா நங்க எங்கி போல சின்ன பாப்பா இரு அதனால எங்கயு போக முடியல இங்க தேியட்டருக்கு போகலனு பார்த்தா கூட பாப்பாக்கு சவுண்ட் கொஞ்சம் ஆகாதுல்ல இன்னும் கொஞ்சம் நாள் பெருச ஆயிட்ட பெரு அன போலா அப்டின்னு சொல்ட் என் ஹஸ்பண்ட் மட்டும் தனியா போய் சுத்தி பாார்த்தட்டு வன்ட்டாரு இங்க வண்டர்லாக் போயிட்டு வந்துாரு அவங்க ஆபீஸ் ஃப்ரெண்ஸோட அ எங்கயு போல போற மாதிரல்ல என் மாமியாரும் வேலக்கு போயிட்டாங்க
ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் நாங்க ஃப்ரெண்டுங்கல்லாம் வந்து கருப்பு படத்துக்கு போயிட்டு வந்தோம்
நல்லா இருக்கா கருப்பு படம்
மா அந்த மியூசிக் எல்லாம் வந்து எப்படி சொல்றது அந்த சாமி வரும்போது அந்த மியூசிக் எல்லாம் செமையா இருக்கு நம்மளே எந்தந்துச்சு ஆடலாம் அந்த அளவுக்கு அந்த மியூசிக் கொடுத்துருக்காங்க நல்லா இருக் ஃபேமலி ஃபேம் ஃபேமலியோட போறத விட ஃபிரண்டுகளோட போறதுன்னும் நல்லா இருக் இருக்கு
ஆமா ஜாலியா ரிலாகஸா பாத்துட்டு வரலாம் எந்த இதுவும் இல்லாம நானு இன்ஸ்டாகிராம்ல தான் நிறைய பாத் அப்புறம் நெறைய சாமி வந்த மாதிரல்லாம் ஆடுறாங்க நெஜமாவா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன்
இல்லைங்க மேடம் அதாவது அந்த மியூசிக் எல்லாம் வந்து இப்ப நம்ம கேட்டங்கன்னா நம்ம நம்மளே அறியாமல டான்ஸ் ஆடலாம் அந் அளவுக்கு அந்த மியூசிக் நல்லா இருக்கு கருப்பு படம் சூப்பரா இருக்கு ஃபேமிலியாவது ஃரெ ஃரெண்டுங்களோட போயிட்டு நல்ல ஜாலியாக என்ஜாய் புட்டு வந்தோம் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வேல செய்றவங்க என்னுடைய பெஸ்ட் ஃபரெண்ட் எங்க ரெ இப்ப இருக்காங்க ஆஹ் அவங்கள எல்லாம் கூட்டிட்டு ஜாலிய சேவ் பண்ணிட்டு
ஓ செரி செரி
போயிட்டு வந்தோங்க இல்லைங்க நாங்க டு டுவெல்த் தான் முடிச்சிருக்கோம்
அப்படின்ங்களா ஆ சரி
ஆமாங்க -ஆமாங்க நாங்க டுவெல்த தான் படிச்சிருக்கோம் அதுக்கு மேல பேமிலி படிக்க வைக்க முடியலட்டாங்க அதனால மேரேஜ் பண்ணிட்டாங்க மேரேஜ் பண்ணீட்டா அதனால இப்போ ஃபேமிலியோட வீ வீட்ல இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சோ மாதிரியா இருக்கு அதனால நம்மளுக்குன்னு ஒரு சேல்ரிய நல்லா ஒரு இன்கம் இருந்தா நம்மளுக்கு நல்லாருக்குமே அப்படின்றது னல
ஆமா ஆமா ஓ சரி சரி படம் இன்னொரு படம் கூட ஏதோ பிளா்ட்ன்னு ஒரு அ அர்ஜுன் படம் அது கூட நல்லா இருக்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நெறய பேரு
தெரியலங்க மேடம் நாங்க இன்னும் வெளியே போல நாங்க இப்ப எங்க லீவு கிடைக்கல எங்களுக்கு இப்பத்த டேட் வர ஒன்னாம் தேதி ஆயிடுச்சிங்களா அதனால நாங்க வெளிய இன்னும் போக முடியல போகணும் ப ஃப்ரெண்டுங்களோட எங்கயாவது வெளிய மறுபடியும் போகணும்னு இருக்கு கு
இல்லயா சரி சரி ஏஹ் நானெல்லாம் போன்ல தான் பாக்குறது என்னல்லாம் படம் வர்றது எப்படி ஒரு அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கராத்தே கராத்தே மையத்தை கொண் கொண்டு அந்த பணத்தை வச்சிருக்க எல்லாருக்கும் எடுத்திருக்காங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க மேடம்
ம் ம் ம் ஒரு தூங்கிட்டு இருந்த எங்க அம்மா என்ச்சிட்டாங்க
எந்துர்ச்சுட்டாங்க அதான் வாய்ஸ் கேக்குதுங்கள பேசுர்றது அவங்
என்ன மேடம்
கொழந்த எழுந்து வச்சிட்டாளா உங்க வய்ஸ் கேக்குற மாரி
ஆ சவுன்டு போட்டா அது ரொம்ப நேரம் தூங்கிருந்தாங்க அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்டேன் சரின்னு ஒக்காந்து பேசலான்னு பேஸ்ன ஏன்ச்டாங்க அவ்ளோதா
சரிங்க மேடம் சரிங்க மேடம் பொன்னலைக்க வாங்க எல்லாம் ஜாலியா என்ஜய்பண்ணிட்டு வரலாம் பேமிலியோட பாப்பா பாப்பாவலா கூட்டிட்டு வாங்க உம் போயிட்டு வரலாம் ஜாலி ஆஹ் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நம்ம
ஆஹ் கண்டிப்பா
ஃபேமிலி ப்ரெண்ட்ஸ் எல்லா ஜாலியா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தலாம்
கண்டிப்பா போயிடு வரலாம் மேடம் நீங்களும் வாங்க இங்க கூட நிறைய சுத்தி பக்க இ கடை நிறைய இருக்கு என்ன என் வீட்டுக்காரு தான் கூட்டிடு போமாட்டறாரு அவர் நைட் ஷிப்ட் பகல்ல தூங்கடுறாரு அதனாலதான் ச்சு
அவங்க வரலான இருக்காங்க நம்ம ஃபேமிலி ஆஹா நம்ம ப்ரண்டுங்களோட அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிடு வரலாம் வாங்க
சேரி சேரி கண்டிப்பா கண்டிப்பா உம் சாப்பிட முச்சு
சாப்டுடே க்கேன் மேடம் ஆஃப்நவர் சாப்பாடு டைம் எங்களுக்கு ஹா தே பேசிட்டு இருக்கு
ஓ சேரி சேரி ஓகே உம்
ஓகே மேடம் செரி ஓகே மேடம் ஆஹா பேசதுக்கு ரொம்ப நன்றி ந அப்புறமா கால் பண்றேன்